ஆ
ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் எப்டி
ஹலோ குட் நல்லாருக்கே நீங்க
ம் நல்லா இருக்க சூப்பரா இருக்கற வீட்லா எல்லாரு நல்லாருக்காங்ளா
வீட்ல எல்லா நல்லார்க்காங்க அங்க எல்லா நல்லார்க்காங்ளா நல்லார்க்காங்க நல்லார்க்காங்க அங்க எல்லாரு எப்படி இருக்காங்க ஒங்க ஊர்ல வெயில் எப்படி
அ வெயிலு சொல்ல வேண்டியதுல்ல அ எப்பயு போலதா கொளுத்து வாங்குது
ஆமா ஒரு போன வாரம் பக்கத்துல மழ பெய்ர மாரி இருந்துச்சு
இல்ல இங்கயு ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கனா மழ பெஞ்சதுதா ஏனா பெரு மழயல்லா பெய்ல சும்மா இருட்டியிட்டு வந்து லைட்டா தூறிட்டு போய்ட்டு
செரி செரி ஆனா அந்த மாரிதா இங்கயு இருந்துச்சு ஆனா இப்போ வந்துதா ரொம்ப வெயிலு சரியான வெயிலிந்த பன்னெண்டு மணி ஒரு ஒரு மணி பக்லேல்லா ரொம்பவே வெயிலு
ஆமா எங்களுக்லா சுத்தர இருக்க முடியாது நா இருக்றது மூணாவ்து மாடி
அம்மாடியோ ஆ
அ ஆ அதுக்கு மேல வா ஆ எங்களுக்கு மேல மொட் ஆ எங்களுக்கு மேல மொட்ட மாடி ஆ பாத்தியல்னா ஆ சரி நைட்டு பகல் ஃபுல்லா அணத்து அந்த அணத்துறது நைட்டு ஃபுல்லா
நைட்டாச்சுன்னா ஃபுல்லா வெக்க வீட்டுக்குள்ள எறங்கு அம்மாடி
ம் ஆமா ஜன்னல் எல்லாத்தையு தொறந்து வச்சியிட்தா படுக்குறோ என்னா பண்றது ஒண்ணும் புரியல ஏசி எல்லா இல்ல வீட்ல
ஆ பனிக்காலத்துக்கு கஸ்டமாதா இருக்கு
பனி காலத்து கஸ்
ஆ மேல் மாடினாவே எல்லாத் துக்மே செரமமாதா இருக்கு
ஆ யான்னா என்ன மேல் மேமாடினா ஒ வாடக கொஞ்சொ கம்மியா இருக்கு அதுக்காண்டி வர்றது மே மாடிக்கி
வர்றது அப்டியா சேரி சேரி கீழ இருந்தா வாடக கொஞ்சொ அதிகொ
ஆ கூடொ மே வீட்டுக்கு கீ வீட்டுக்கு ஒரு ஆய்ருவா டிஃப்ரெண்ட்டு அதுக்கா ஆ அதுக்காண்டி பாக்குறது ஆ ஏதோ ஒரு ஆய்ருவா இருந்தா நம் இல்ல காலைல என்ன டீ மட்டுந்தா போட்டு குடிச்சிர்க்கோ எல்லா தூங்குறாங்க
சேரி சேரி சமையல் வேலயெல்லா ஆரம்பிக்கிலீங்களா
சமையல் வந்து க காலைலயே டிஃபன் வந்து தோச இட்லி ஏதாச்சு ஊத்திக்கிடணு
சேரி சேரி அதெல்லா இப்ப எல்லாரு எந்திரிச்சதுக்கப்றொந்தானே ஸ்டாட் பண்ணனு
ஆ அது உம்ம வ அது ஒ டக்குனு ஏ வீட்டுக்காரு வேலைக் கெளம்பையில டக்குனு ஊத்தி குடுத்துற வேண்டியதா தோச எவோள் நேரொ ஆ போது
சைடீஸு சட்னி அதெல்லா அரைக்கிறீங்ளா
சட்னி எல்லா செத்த நாளிக்குள்ள ரெடி பண்ணிக்லா அது ஒன்னு பர்ச்சன இல்ல ஆமா ஆ ம் அதோட பாத்தீகனா பன்னெண்டு மணிக்குதா மத்யாணொ சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிப்ப
சேரி சேரி
மத்யா ஆ பன்னென்டு மணிக்கி
நா இப்பதா காலைல சாப்பாடுக்கு ஆரம்பிச்சு போயிட்ருக்கு பாதி வேல ஓடிக்கிட்ருக்குது காலைல சாப்பாட்டு வேல காலைலேந்து காலைல இதோ சாப்பாடு ஒல கொதிச்சுக்கிட்ருக்கு பாசி பயிறு கடையறது க்கு பாசி பயிறு ரெடியாய்ட்ருக்கு உருளக்கெழங்கு மசி க்கு காலையில் டிஃபன் செய்ய மாட்டோ நைட்டுதா டிஃபன் செய்வோ காலைல ஒரு சாப்பாடு வச்சு கொழம்பு வச்சு பொரியல் பண்ணிருவோ தம்பிக்கு ஸ்கூலுக்கு குடுத்து உடணு அதனால
நா ஸ்கூலு குடுத்துவுட எல்லா அஞ்சு மணிக்கெல்லா நேராபோய் ஓலப்பாணய தூக்கிட்டு தா அடு வீட் டுக்கு உள்ளாரையே கண்ணமுளிப்பே ஆ ஆமா எனக் கு என் பைய டுவல்த்து படிக்கையிலலா கால்ல ஏழர மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணு
ஐய்யோ அப்பா அப்ப நைட்டே எல்லா கெளம்பிட்டு வேலயெல்லா செஞ்சு வெச்
ஆ ஏ ஏழு மணிக்கெல்லா வீட்ட வுட்டு கெளப்புனா தா ஏழர மணிக்கு சைக்கில்ல போவா அப்போ அப்போ நா வேலைக்கி வேற போ ஆ இங்கேந்து டவுனுக்குள்ள தா இருக்கு ஏன்னா போகணும்ல இங்கே இந்து ஒரு கா மண் நேரோ இருவது நிமிஷம் ஆகு நட சைக்கில்ல மிதிச்சு போக
செரி செரி
அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லா எந்திரிச்சு ஒளைய வச்சுட்டு ஒரு பக்கோ பாலு கொதிக்கு ஒரு பக்கோ சுடுதண்ணி குளிக்கிறது கொதிக்கு ஒரு பக்கோ துவ கொழம்பு வெக்கனு ஒரு இந்த பக்கோ தொட்டுக்க ஒண்ணும் அப்ப எல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அடுப்படியே பாத் தரம் நெரம்பி கெடக்கு
அடுப்படி கிளீன் பண்றதுக்கு ஒருமண் நேரோ ஆயிடு
ஆமா நமக்கு அப்டியே காலையில எந்திருச்சி டீப் பட பட பட பட பட பட படனு வேல பாத்தாவே நமக்கு ஒரு மாதிரி வேத்து ஊத்தி
ஆ எனர்ஜியா இருக்கு அந்த காலையில அந்த சேட்டர்டே சண்டே வந்து தூங்கிடுவாங்களா தூங்கி ஒரு எட்டு மணி வாக்குல எந்திருப்போ ஆனா அன்னைக்கு புல் பொழுதுக்கு வேல இருக்க மாறியே இருக்கு ஆனா இந்த ஸ்கூல் டைம்ல எப்டி காலையில எந்திரிக்க கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஆனா எந்திரிச்சுட்டோ ராக்கெட் ரகுதா சர்ட்டு சர்ட்டு சர்ட்டு சர்ட்டு சர்ட்டு சர்ட்டு் ஓடிரு
ஓ அப்டி அப்டின்ட்டு ஒன்னு அது ஒண்ணு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கை கொழந்த ஒண்ணு இருக்கு பைய பெரிய பையனுக்கு சின்ன பையனுக் கொஞ்சுட்டு ஏஜ் டிப்ரெண்டு ஒரு பதிஞ்சு வர்ஷோ
ஓ செரி செரி
ம் இப்ப அந்த பையதுக்கு ரெண்டே முக் கால் வய்சு தா ஆவுது ஆனா பைய வந்து இப்போ காலேஜ் போய்ட்டாப்புல ஃபர்ஸ்ட் இயர் முடிச் சிடாபுல இன்ஜினியரிங்
ஆ ஆ இ இப்ப தம்பி குட்டி தம்பி தூங்கிட்டு இருக்குறாரு அண்ணே காலேஜ் இன்ஜினியர் போயிட்டு இருக்
இன்ஜினியர் முடிச்சிடாப்புல லீவுக்கு வந்துருக் காபுல ஃபஸ்ட்டு இயர் முடிச்சிட்டாபுல ம் ம் ஆ முடிச்சி ட்டு செகண்ட் இயர் இந்த வர்ஷோ இன்ஜினியர் போட்ருக்கே
செரி செரி இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரி சேரி பிளஸ் டூல என்ன கோர்ஸ் எடுத்தாங்க சிஎஸ் தா எடுத்தாங்களா
அல்ல ஆ வந்து மேக்ஸ் கம்ப்யூட்ரு
மேக்ஸ் கம்ப்யூட்டர் செரி செரி
ஆமா கவுன்சிங்ல தா கெடைச்சிச்சு
செரி செரி பரவாயில்ல நல்ல மார்க் வாங்குனாறா டுவெவல்த்லெல்லா
புரியல
டுவல்த்துல எல்லா நல்ல மார்க் எடுத்தாருங்ளா
இல்ல மு முன்னூத்தி எம்பது சம்திங் எடுத்தாப்புல ஆ மூணாவது ரவுண்டு வந்தாப்புல்ல கவுன்சிலிங் போட்ட மூணாவது ரவுண்டு வந்தாப்புல்ல
ஆ காலேஜ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிக்கிற மாறி
ஆ ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிக்கிற மாறி ஹாஸ்டலு காலேஜு எல்லா ஒன்னா இருக்கு
ஒன்னா இருக்கு சேரி சேரி அப்பறோ இந்த லீவுக்கு மட்டு வந்துக்குற மாரி
ஆமா ஆமா கவுன்சிலிங்ல போட்டதுனால ஒ ஹாஸ்டல் ஃபீஸு தா அதிகோ காலேஜ் ஃபீஸு கொஞ்ச கம்மி
ஆ ஹாஸ்டல் பீஸு வாது இப்ப அந்த மெஸ்ஸூ பீஸு எல்லா எடத்துலயு அதிகமாக்கிட்டாங்களே
அதாவது சா இந்த வருஷோ என்னன்னு தெரியல போன வருஷோ எழுவோருவா வாங்கனாங்க
ஆ ஆ
இந்த வருஷோ எவ்ளோ வாங்கறாங்கனு
அது இந்த வருஷ் சிலிண்ட்ரு இதெல்லா வெல அதிகமாகுமெஸ்ஸு ஃபீஸு எல்லாமே வந்து அதிகப்படுத்துறதா வந்து நியூஸ்ல ஒருத்தடோ போட்ருந்தாங்க
ஆம்மா நம்மள்ட்ட எதுவு அனோன்ஸ் பண்ணல இதுவரையு ஆமா ஏனா எங்களுக்கு ஃபோனோபைட் சட்டிஃபிகேட் குடுத்துட்டாங்க அதனால மாத்துறதுக்கு வேற வேலை இல்ல
ஆ ஆ மெஸ்ஸு ஃபிஸு எவ்ளோ வரு
ரெண்டு ஹாசலுக்கு ச ஹாஸ்டல் ரெ ரெண்டு ஹாஸ்டலு சாப்பாடு ரெண்டு சேத்து எழுவதாயிரோ
ஆ ஒ ஒரு வருஷத்துக்கு சேத்தியே எழுவதாயிரூபா
ஆ எழுவதாயிரோ ஆ ஆமா கோயம்புத்தூர்ல படிக்கிறாப்ல
அதனால ஒரு வருஷத்துக்கு எழுவதாயிரம் ரூபா ஒரே பேமெண்டா பண்ணிரணும்
அது ரெண்டு பாமு நா ரெண்டு மூணு பேமனாட்டா தா கட்டுவே நம்மளுக்கு ஒரு பேமண்டட்டா கட்டற அளவு வச்
எங்களு ஆமா ஆமா பிரிச்சி பிரிச்சி கட்டிக்க வேண்டியதா
அ அது இல்லாம காஸு காலேஜ் ஃபீஸு இருக்கு அப்புற செமஸ்டர் ஃபீஸ் இருக்கு புக் பீஸ் இருக்கு
புக் ஃபீஸ் இருக்கு இதுல வேர போக்குவரத்து செலவுங்க
நோட்டு பீஸ் இருக்கு அதனால ரெண்டு ரெண்ட் ரூவா வந்துரு வருஷத்துக்கு
வந்துரு அய்யோ முடிக்கிறதுக்குள்ள த பைய படிச்சி படிக்கிறதுக்குள்ள ஒரு அமௌண்ட் வந்துரு ஸ்கூல் ஃபீஸு இப்ப எவ்ளோ ஏறிர் சேரிங்க இன்ஜினியரிங் கே வந்து சொல்றிங்க எல் கேஜி யூ கேஜிே கே சி பி எஸி ஸ்கூல ஒரு லச் சோ ஒன்ற லட்சோ கேக்கறாங்க
அதெல்லா வேஸ்ட்டுமா அதெல்லா ஜி பி எஸ் சி அது இல்ல எல்லா படிக்கிறது எங்க படிச்சாலு படிச்சி க்க தா போதுவ
சிக்கத சொல்லி தர போறாங்க இருந்தாலு
அ ஒன்னு இல்ல எல் கே ஜி யூ கே ஜி பிள்ளைகலு தூங்குற வயசு வெளாட்ற வயஸ்
வராங்க அதுக்கு கிண்டர் கார்டனுக்கு எவ்ளோ கேக்கறாங்கங்கறீங்க அம்பது ரூவா நாப்பத்தெட் ரூவா வெறு ரெண்டு மண் நேரோ ரெண்டு மணி வரிக்கு வச்சு சொல்லி தரதுக்கு
ஆமா அது நா போற பெரிய பையனுக் இது அனுபவ பட்டுட்டே எல்லா வந்து பாத்தீங்கனா இது பிரவேட்லே படிக்க வச்சு அனுபவ பட்டுட்டே அதனால சின்னவர வந்து அஞ்சு வயசுல தா ஸ்கூலுக்கே அனுப்புறது
செரி செரி அது வரைக்கு வீட்ல இரு
அ கவர்மெண்ட் ஸ்கூலுக் தா அனுப்ப போறது இப்போ எனக்கு ஒரு ஆச என்னன்னா அட் பத்து வருஷோ வர்ற வருஷோ வந்து வர இயர் வந்து பாத்தீங்கனா ஆர்டி ஸ்கீம் எழுதி போட்லாமா போட் த போட்டு சப்போஸ் கெடச்சா அனுப்புவே பண கட்டி வைக்கிறதா இல்லனா வீட்ல பால்வாடி இருக்கு அ பால்வாடி இருக்கு வுட்டுட்டு வீட்ல இருக்கட்டு ஒன்னு பிரச்சன இல்ல ஒரு வருஷோ என்ன ஒன்ற வருஷோ தானே ரெண்டு வருஷோ தானே வச்சிருந்து த்து அஞ்சு வயசு நல்ல வேவரோ தெரியம்போ சொல்லுவோ ஒன்னு நம்ம நம்மலே எப்டி படிச்சோ காத தொ ட்டு அது காது எட்டையில தா
எட்டைல தா படிச்சே இந்த காலத்துல அப்டி இல்ல பேம்பர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பள்ளிக்கூடத்துல அட்மிஷ
அ அ அதெல்லா வேஸ்ட்டு ஏ அத கொண்டி நும் இப்ப சும்மா மெ
இப்போ அப்டிதா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு அந்த கொழந்த தனியா தா இருக்கு செரி தனியாவே இருக் கு அப்டின் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்டிதா ஸ்கூல்ல ரெண்டு வயசுதா எங்க பாப்பா வய் சு தான கொண்டு போய் ஸ்கூல் சேத்திருக்காங்க வ பத்து டு பன்னெண்டு ஸ்கூல் டைம் பாத்துக்கோங்க ரெண்டே மணி நேரோ அதுக்கு வந்து எவ்ளோ பீஸுனா நாப்பத்தி ஏழாய்ருபா
அதெல்லா வேஸ்ட்டுங்க என்ன படிக்க போ இப்ப எ பையே ரெண்டே முக்கால் வய்சு
சும்மா கேம்ஸு விளையாட
பையனுக்கு நம்ம பையனுக்கு வந்து ரெண்டே முக்கால் வய்சாவ்து இன்னு ஒன் டு த்ரீ சொல்வா பத் து வரையு ஒன்னு ரெண்டு சொல்வா பத்து பத்து வரையு தமிழ்லையு சொல்லுவா இங்கிலீஸியு சொல்லுவா ஆனா ஆவனா சொல்லுவா ஏ பி சி டி சொல்லுவா இந்த பாட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா அந்த மழ வருது ம் இல்ல நா வந்து தூக்கி இடுப்புல வெச்சிருக்கே இது எல்லா சொல்லுவே இப்டி பாட்டு பாடுவே அவனே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவா
பண்ணுவாங்க ஆமா ம்
அதுலியே கத்துக்கிடுங்க நம்ம வந்து எதயிமே அ செயல் முறைல கொண்டு வர் தர்னு அ செயல்முறைய்ல கொண்டு வந்தா தா புள்ளைங்களுக்கு
க்கது நம்ம இது பண்ணும்போது இப்ப எங்க வீட்ல அப்டிதா தம்பி ஸ்கூல் போய் ஹோம் ஒர்க் பண்றாருங்கல்ல அத பாத்துட்டு பாப்பாவு படிக்கிறது படிச்சி ட்டு அந்த மாரி இந்த டோரா புஜ்ஜில இந்த டோரா ஒன் டூ த்ரீ சொல்லுங்ளா
ஆ
அத பாத்துட்டு பாப்பா அந்த ஒன் டூ த்ரீலா கத்துக்கிச்சு சொல்லிலா குடுக்கல இப்ப இந்த பால்வாடிக்கு போகுவு அத பாத்துக்கிட்டு பாப்பா அத வெச்சு கத்துக்கிச்சு எல்லா செஞ்சுக்குதுக இதோட ஃபோன் டி வி அப்டினு நம்ம லைவ்ல பேசுறது
ஆ
இதுகல வச்சே கத்துக்குதுக
இப்ப பெரிய பாப்பாவ பையே பே எத்னா படிக்றாப்
பைய வந்து தேட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு பாப்பாக்கு வந்து ரெண்டு வய்சு ஆகுது ரெண்டு வய்சு ஒன் மந்த் ஆச்சு
சேரி ஓகே ஓகே ஓகே
அவுரு தேட் ஸ்டேன்டேட் படிக்கிறாரு
சேரி சேரி சேரி சேரி சேரி
அய்யோ ஒம்போது மணிக்கு வீட்டவுட்டு கெளம்புவாரு எட்டு மணிலருந்தே அவர எழுப்பனு எழுப்பனம்னாதா அந்த இந்தானு எட்டரைக்கு எந்திரிப்பாரு அவரு எந்திரிக்குபோது தண்ணி காஞ்சி ரெடியா இருக்கு
ஆமாமா
கூட்டிட் கொண்டு போய் பாத்ரூம்ல குளிக்க வைக்க மிசின் மாரி அப்டி டீ குடுக்க அப்டி சோத்த ஊட்ட ரெண்டு வாயீ சாப்டுவாரு இல்ல அவுங்க டாடிய கொண்டு போயி உட்ருவாங்க கொண்டு போயி ஆட்டோகுள் ஸ்கூல் கொஞ்ச பக்கந்தா அவுங்கத்த வேலைக் போற எடத்துலதா இருக்கு அதனால அப்டியே உட்டுட்டு போயிடுவாங்க
செரி செரி செரி இது வந்து க கெளப்ப கெளப்ப அஞ்சு நி ம்சமா அஞ்சு நிமுசமா அஞ்சு நி
ஆமா ஆமா அவுதி அவுதியா அவுதி அவுதியா அவுதி அவுயா டைம் ஆச்சு அதனால வாட்ச வந்து எங்க வீட்ல நா இருவது நிமிஷொ ஸ்பீடா வச்சிருக் க அவனுக்கு அந்த பெரிய முள் பன்னெண்டுக்கு வந்துருச்சுன்னா ஒம்பதுன் டையம் சொல்லி் குடுத்து வச்சிருக்கே அதனால ஏ பாரு பெரியமுள் பன்னடுக்கு வந்துர்ச்சு பாரு பண்ணடுக்கு வந்துருச்சு பாரு வா வா வா வா அப்டின் சொல்லி சொல்லியே அவன இந்த ரேஸ்ல மாரி ஓடு ஓடு ஓடுங்கற மாரி பாவ தின்னு திங்காமயு ஓட்றது ஸ் கூலுக்கு அவுதி அவுதியா அழுவ்வா லிவு கேட்டு டெய்லி
இப்ப கஷ்டப்பட்டு நம்மளு கஷ்டப்பட்டு பிள்ளைகளு கஷ்டப்பட்டாதா பின்னாடி வந்து அதுகளு கொஞ்ச நல்லா இருக்குங்க நம் மளு கொஞ்ச நிம்மதியா இருக்கலா அதுக்காண்டியே எல்லார்மே கஷ்டப்படு நாலா வந்து அ எல் கே ஜி யு கே ஜி லருந்து நா வேலைக்கெல்லா போயிட்டு இருந்த தன் பி ஸ்கூலு போய்லலா பெரிய தம்பி ஸ்கூுக்கு போவிலல்லா வேலைக்கு போய்ட்டுர்ந்தே ஒம்போர மணிக்கு ஆ ஒம்போர மணிக்கு நானு வேலக்கு போனு புள்ளைய கெளப்பனு பாத்திங்க அ அ அப்டியே சமச்சி
வேலய பாக்கனு
ஆ சமச்சிட்டு கால்ல பாத்திர கழுவல்லா மாட்ட அப்டியே அள்ளி சிங்ள
அள்ளி போட்டு இதே மார்தா நானு வேலைக் போமோது இருந்து காலைல்ல சாப்ட்டு கீப்ட்டு அப்படி வீட்ல போட்டது போட்டமேனிக்கு இருக்கு வந்து திருப்பி எல்லாத்தையு எடுத்து வச்சு
து என்ன பண்றது இப்போ வந்து இருக்கிற வெளவாசிக்கு வந்து ஒருத்தவங்கலா வேலைக் போய் பத்தாது எதாச்சு பிஸ்னஸ் பண்ணனு இல்ல வந்து வீட்ல வந்து யாராச்சு வே வேற வருமான இருக்கணு ஒருத்தவங்க சம்பாரிச்சு கூலி வேலக்கி சம்பாரிச்சு போய் சம்பார்ச்
போய்ல்லா அந்த காலத்து பிள்ளைல்ல படிக்க வெச்சு கொண்டு எதுமே பண்ண முடியாது
கண்டிப்பாக அதே மாரி இந்த வாடக வீட்ல இருக்கிறவங்கள்லா ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு இன்னொரு இன்கம் நமக்கு வர வேணு வரணு அ